ஹலோ அதண்டா நம்மதான் வந்து அவங்கள பத்தி யோச்சுனு இருப்போம் கேட்டாங்களே தரணு இது பண்ணட்டு
அத செரி வீடு தேடி வந்து கேட்டாங்களே ஒரு சொல்னும் எதுமே இல்ல
உம் இதே நீ உங்கிட்ட கேட்டுருந்தா நீ என்னா பண்ணியிருப்ப உம்
உன்னை கேட்டு சொல்லிட்டு இருப்ப
ம் ஏ நம்ம நெனைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க
உம்
உம்
ம் இப்போ அவங்களே படிப்பு அவங்களே வந்து படிக்கும் போது ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அவங்களே ஒருத்தவங்க ப இது பண்ணுவாங்க அவங்களே படிச்சிருந்தா கூட பரவால அவங்க யார்கிட்டா கேட்டு இருந்தா இப்ப அவங்களுக்கு எல்ப் பண்ணாம இருந்திருந்தா
வந்து இருக்க மாட்டாங்க இந்த நெலமைக்கு
ம் ஏன்னா இப்ப சொல்றதுனால இப்போ ம்
அவள் அவ அவள் இருக்கால அவ வந்து இப்போ நான் மெகந்தி வெப்பல்ல
உம்
ஆ செரி இப்ப நார்மலா வந்து உனக்கு இந்த ரவுண்ட்ல வெப்பாங்க தெரியுமா அது உனக்கு வெக்க தெரியும்ல
உம்
அதா இந்தா இலையில வெப்பாங்களே
ஆமா
ஆ அத எனக்கு வெய் நா கூட ஒழுங்கா வெக்க மாட்டா
உம் ஏன்னா தருவனானு சொல்ட்டு ம்
ஆனா நம்ப அவங்களுக்கு பண்ணும்போது அவ்ளோ அழகாக வெக்கிறோம் பண்றோம்
நாள்ற நம்ம கைல பாக்கு என்னடா அது போடா அது ஒரு வெக்கிர இன்ட்ரெஸ்டே போய்டுன்டா
அதான்
ம் ம்
இல்ல வெக்க மாட்ட வே மாட்டன்னு சொல்ட்டாலே முஞ்சிரும் ஒற்றன் சொல்ட்டு ஒன்னு பண்ணறாங்க பாத்தியா
ம் அடுத்த வாட்டி வந்து நீ பண்ணுனு கேக் கூடாதுல்ல
ஆமா ஆமா அதுக்காக மட்டுதா அது
ம்
ஏ டீமாட்ல கப் நூடல்ஸ்ல்லா பாத்த தெரிமா
புரியல
டி மார்ட்ல கப் நூடுல்ஸ்ல்லா இருந்துச்சு
கப்பு
கப் நூடில்ஸ்
எதுக்கது
ஏ ஒரு எனக்கு சாப்புட்ணு னு ஆச ஒரு வாட்டியாச்சு
நல்லது சாப்ட்லா கெட்டது வந்து வெசோ இருக்குன்னா நம்ம அத சாப்ணுனு ஆச படுவோமா
தெர்ல அ சாப்பிட்ணு தோணுச்சு ஆனா நா வாங்கல
வேணாமா ஓகேவா அது நல்லதா இந்தா கூட போய் வாங்கலா சாப் னா நல்லதுன்னா அதனால என்ன பிரோஜனோ சொல்லு
ம்
ம் சொல்லு அதுக்கு வேற எதன்னா வய்த்துக்கன் ம்
அதுன்னா நூறுபா வந்துருக்கு மில்க்மேடு ச் மில்க்மேடு இல்ல ஃப்ரெஷ் க்ரீமு
ம் ஒரு நிம்ஷோ எ கைல ஒன்னிர்க்கு
த்து போது தெர்மா ஃப்ரெஷ் க்ரீம்ல செஞ்சு
ம் டே ஒரே நிம்ஷோ இர்டா எ கைல எதோ ஒன்னு இருக்கு அது என்னதுனு மட்டு பாத்துர்டா
பாத்துக்கோ
ம் அய்யய்யோ கீழ விந்துர்ச்சு
என்னாச்சு பூச்சியா
என்னனே தெர்லடா ஏதோ உண்ணி மாரி இருக்குடா எ இடுப்லயே உக்காந்தித்திகுடா இவ்ளோ நாளா
ஏ அது ரத்தோ குடிக்கூ
புரியல
அது ரத்தோ குடிக்கு
அதுதா என்னடா ஒரு மாரி வீங்கி போன மாரி இருக்கே வலிக்குதே வலிக்குதேனு வாத்திட்டு இருக்கே
எங்க இருந்து அத ஒட்டிட்டு வந்த
ஏ என்னோட இடுப்புக்கு சைட்ல இந்துதுடா அது
இல்ல எங்கந்து ஒட்டிட்டு வந்த அத
அதுதா தெரில
பைய்தியோ
ம்
அது விழுந்துருச்சா நசிக்கிட்டியா
விடு போட்டு அதெல்லா வந்து இப்ப வந்து நா இது பண்ணனுக்கா அது தா நா வந்து
பேசுனா
அன்டா நா வந்து இது பண்ணு போது என்னடா இது இப்டி இருக்கு இப்டி இருக்கு வேற எதாச் சா அது என்னனே தெர்லயே பாத்துனே இருந்தே பலிச்சுனே இரு அது ஒரு மாரி கட் குரு மாரி அப்றோ பெத்தா ஒர்த்து
அய்யய்யோ வேற எங்கயாச்சு இருக்கானு பாரு
புரில
வேற எங்கயாச்சு இருக்கான்னு பாரு
ஆ இது ஒண்ணு தாண்டா
ஆ ஆ
ஆ வச்சிட்டா
நஸ்கிடியா
அந்த இடத்துல குறு மாரியே கழப்பிச்சு
ஆ
ம் ம்
ம்
இல்ல பெல்ட் பே பேண்ட் போடுபோது பெல்ட் போடுபோதா அந்த இடத்துல வலிக்கிது வேற அந்த இது குரு இது வாகுறதுனால
ஆ ஆ
எனக்கு வேற கால்ல அடிபட்டுந்தா பேண்டேஜ் போட்டாங்க பேண்டேஜ தள்ளி தள்ளிவுட் அப்டியா நாலா பேண்டேஜ் போட்ட கூட பண்ணுவேனே டு போயிச்சு பேண்டேஜே பிச்சிகிச்சுடா
வலிக்கு தா இல்ல எப்டி ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு தான வர சொன்ன
ஏ பத்து மணிக்கு வெள்ள வந்தண்டா
ஏ ஆ இது ஒரு மெடிக்கல் இருக்கு
சேரி உடு எங்க அம்மா அந்த செருப் தூக்கி போட்டுவர வேற செருப் வாங்கோடா அந்த செருப் போடதா டா எங்க தம்பி காலு வந்துச்சா ஆ
புரில என்னது
உம் தம்பி கால்ல வந்துச்சா புண்ணு அதுனால என்ன திட்டுறாங்கோ உன்னால பாரு அவ கால்ல வந்துச்சு புண்ணு வந்துச்சுன்டு என் கால்ல கொப்பளமே வந்து இதுவாயிட்டு இருந்துறா வீங்கி போயிச்சுறா அதுனால என் செ ருப் வாங்க வச்சாங்கோ கால் வீங்குது கால் வீங்குது அதெல்லா பாக்கல ஆன சேத்துல இருக்கு அழ சே அந்த சேரு அழுக்கு தண்ணிலா கொப்பளத்து உள்ள போனா எப்டி இருக்கோ வீங்கி ச்சி காலு எப்ப தண்ணில சேத்துல சேத்துல இறங்குனா அழுக்கு தண்ணி போயி என்னா ஆகு
அவ சின்ன சின்ன பையனால கொஞ்சோ ஸ்பெஷல் கேரு
ம் வேலைக்கு போற பா புரிதா
ஏய் அப்பல்லா இல்ல லூஸ் மாரி யோசிக்காத
என்னா
அப்டிலா கெடையாது லாஸ்ட்டு சைல்டு்னா எல்லார் வீட்லயு அப்டிதா இருக்கு
அப்ப முன்னாடி பொறந்தோனா இழக்காரமா என்ன
அப்டில இல்ல உன்ன மட்டு என்ன பாக்காமயா இருக்காங்க
ஏய் அவனுக்கு முன்னாடியே என்னால கால் புண்ணு நடக்கவே முடியாத மாரி இருகுதுடா அவன் கால்ல புண்ணு வந்துச்சா ஒண்ணு அவனால போய் ஏதாவது தூக்கி போட்டுவா செருப்போடலா வராதன்டு
ம் சேரி நா வாங்கி தர
ம்
அவுங்கள அம்மா பாத்துக்கறாங்க ஒன்ன நா பாத்துக்குற அவ்ளோதா சிம்பிள்
ம் ம்
ம் அ இதுக்கு போடு கொழந்த மாரி சண்ட போட்டு
நாங்ளா சண்ட போட்டுக்கு நாங்ளே பேஸ்ன
ஓ இப்ப வந்து நீங்க சைலண்ட் மூட்ல இருக்கீங்க
நம்ம பேசுறதுனால ஒன்னு ஆக போறதுல்ல இன்னு பேசி என எனர்ஜிய வேஸ் பண்றதுக்கு
ஆ
ஆம்தியாவே இருப்போ இவவேற ம் ம்
சேரி சேரி
கால்லா வேற வழிகிற மாரியே இருக்து
ஒன்னுல்ல வழ்ச்சா சரியாய்டு சரியா
பாத்தீங்ளா விளாட்டுக்குலா வலிக்குது ம்
ஆ
ம் செரிப்போங்குறா எல்லாரு பாத்தாலே வெறுப்புதா நேத்துடா ஒரு பையன் கிட்ட செருப் கேட்டன்டா
செரி
டேய் இந்த மாரி இருக்துடா கால்ல அடிபட்ருக்குடா
ஆ
ஆ செருப்புன் செருப்பு இந்த தடவ ஒராஞ்சுன்னிங்குன்டா வலிக்கிதுடா நடக்குனும்லடா அண்ண டே செருப் குட்றா நா போமோது தந்துரன்டா அதுவரி இந் செருப் போட்டுக்கிடான் குடத்த என் தம்பி கால்யு கொப்புளோ வந்துட்ச்சா அனால அவனால்யு நடக் முல்ல என்னால்யு நடக் முல்ல செரி இருடா அவ்ன்ட்ட அவு ஏன்ஸ் அந்த அவன் செருப் ப அவுன்கிட்யே குட்த்துட்டு அவன்கிட்ட இர்ந்து ஏன் செருப்ப வாங்கி அதுதா கேட்ட டேய் என்னடா கொன்நேரோ போட்டுன்டா கேட்டேன் சொல்லி வாய்ங்கிர்ண்டா நடக்க முல்ல அப்டின்ன ஏகான்டாடே ஏஸ் செர்ப்ப தரமாட்டன்டா
இப்போ இது இப்ப நடந்துஸா
ஆ இதுல இருந்து வைரஸ் வந்துருமா அவ்ன் காலுக்கு
சோ இந்த இங்க செஞ்ச நாளைக் வொர்ச்சர்ல ஸ்லிப்பர் வாங்குறியா
ம் சாதார்ண சொயநலோதான்டா டேய் அவன் வண்டி சாவி தொலைஞ்சிச்சுன்னு என்ன ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப் டாண்டா எட்டு மணிக்கே பைக் எடுத்துனு வர சொன்னான்டா அவன்கைனிங் எரியவு நா கெளம்பி போயி அந்த வண்
எலாக்காரமா தெரிர
ஆ அந்த வண்டிய எங்கிர்ந்தோ வந்து சைட் லாக்குலே தள்ளீன்னு வந்து தூக் தூக்கி வ ச்சுஅப்றோ அந்த சாவி ஒடைக்கெற்துக்குலாவு வந்து சரிங்கட்டு எட்டி எட்டி ஒட்ச்சு இந்தங்க ஒடய சேரி இன்னு அவ்ங்க அப்பா வீட்ல இர்ந்து வீட்டான்ட உ
ஜி எனக்காக ப்ளீஸ் நாளைக்கு வாங்கிடு எப்டியாச்சு
ம்
நாளைக்கு நீ வாங்கலன் வச்சுக்கோயே நான் என்கிட்ட இருந்த தூதௌஷன அப்டியே அமுச்சு உட்ருவ
நாளைக்கு நா போனா வாங்குற இல்ல எங்க அம்மா போனா யாரு போனாலு வாங்வர சொல்ற இல்ல நா வாங்
நீ போய் நீ வாங்கு
நா போனா வாங்கறமா நா வீட்
போனா வாங்கறல்ல போன் சொல்ற
அது கொசம் போனமா
யார் யாருக்காகவோ போறல்ல உனக்காக போயே
எனக்காக நம்மல்லா
நீ நெஜமா சொல்றே நீ நாளைக்கு நீ போய் வாங்கலன்னா உனுக்கு ரிட்டன் அனுப்ச்சுருவ அத
ஏ நாளைக்கு நா எங்க போறோ நாளைக்கி வேறொன்னுல்ல மா
புரில
ம் நாளைக்கு எங்க போறதுன் தெர்ல
நீ எப்போ போற ஏது போறல்லா எனக்கு தெரியாது நாளைக்கு நைட்டுக்குள்ள நீ எப்டியாச்சும் உன் ஸ்லிப்ப நீ வாங்கியிருக்கணு
சொல்லிட்டே
செல்லோ
சொல்ட்ட வாங்கற! வாங்கற!
அப்டிதா இந்த செருப்பியு வாங்க வச்ச போ
ஆமா அது மாரி நீ வாங்குற எனக்கு தெரியாது சர் நா பண்ற